அண்ணா எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க
ம் அப்புறம் எப்டி போச்சி இன்னக்கி
ம் நல்லா போச்சிமா கீட்டு போச்சி
நல்லா போச்சிங்க ம்
எங்கயாச்சு ஒர்க் பண்றீங்களா
இல்லங்க வீட்ல தா இருக்கோ ஹவுஸ் ஒய்ஃப் ம் நீங்க ஒர்க் பண்றீங்களா
ம் ஆமாங்க டீச்சரா ஒர்க் பண்றே ம்
எந்தெந்த கிளாஸ்கு எடுப்பீங்க
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்க்கு எடுப்பேங்க
ம் ஹூ
ம்
எப்டி இருப்பாங்க பசங்க எல்லா கோயட்டா இருப்பாங்களா ரொம்ப வால் பண்ணுவாங்க
ஐயோ இப்ப இருக்க பசங்கலா ரொம்ப வாலுங்க
ம் எப்டி சமாளிக்கிறீங்க
ரொம்ப கஷ்டோ கொஞ்சோ ஆஷாரந்தாதா அவங்கள மேய்க்கவே முடியு
உ ஊ
கொஞ்ச கொஞ்சோ ஆரம்பிச்சுட்டோனு வச்சுக்கோங்க
உ
தலைக்கு மேல ஏரி உக்காந்துப்பாங்க அந்த அதல்ல வி ஆமாங்க சோம்பர் திட்ற நேரத்துல திட்ணு சிரிக்கிற நேரத்துல சிரிக்கணு
உ உ
நா அவ்வளவா க்ளோஸா இருக்க மாட்டேங்க பசங் கிட்ட
ஓ
அதேன்மோ தெ சின்ன வயஸ்லந்து அப்டின
உ உ
அதுனால டிஸ்டன்ஸ் மெயின்டென் பண்ணிருங்க எங்கப் என் நாசு யாருனா பேசுறாங்கண்ணா போய் நிண்டனா போது சைலன்ட் ஆயிடுவா வாயே அந்தால கொஞ்சோ பயோ வச்சுட்ருக்கே
ஓவ்
உ
கொஞ்ச ஜாலியாவு பேசணு பசங்க கிட்ட
இல்லங்க எனக்கு வரமாட்டேன்து என்ன பன்ன அது எதனால அப்டினே தெரியல
உ உ
குட்டி கொழந்தைங்கன்னா ஆசயா இருக்குங்க ஒரு ரெண்ட்ரை வயசு ஏஜ் பசங்க
உ உ
அது இங்க வளர வளர ரொம்ப தெரில லைக்
உ ஒரு சிலர் அந்த மாரி
உ உ உ
உ உ
இப்ப வந்திருக்காங்க நறைய குட்டி பசங்க அட்மிஷன் போட்ருக்காங்க
ஒ
பொம்ம மாரியல்லா இருக்காங்க
உ இந்த இயரு எத்தன அட்மிஷன் போட்டீங்க நீங்க
நா ரென்டுதாங்க போட்டே அதுவே அவனா அவங்களா வந்து போட்ருந்தாங்க
உ ஹு
ஸ்கூலுக் போட்லானுதா பிளான் பண்ணோ அதுல ஒருதர் மட்டு ரெண்ட்ர வயசு ரம்ப செலமா வளத்துருக்காங்க போல அவங்களுக்கு ரெண்டாவது குழந்த பொறந்து ஒ எறந்துட்டதுனால பயப்படுறாங்க உங்க அனுப்புறதுக்கு
உ உ எதனால அந்த மாரி
அது என்னன்னு தெரி எதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அந்த ரெண்டாவது கொழந்த அதனால இந்த கெழந்தைக்கு அவங்க ஆயிடப்போது ரொம்ப கேர் பண்ணி பயிப்பட்றாங்க
ஓ ஹோ
அதனால நிவி அனுப்பல என்ன விஷ்யோன் நானு கேட்டுக்கல மேம் அது வரை ஒருத்தர் காமனேஷன் போட்ருக்காங்க
ம் ம்
நா தா போட்டேனு
ம் ம்
அதெல்லாம் முடியாதுங்க நா தாங்க போட்டே அப்டின் சொல்லி உ கிட்ட சண்டை புடிச்சி வச்சிட்ருக்க அவங்கதா சமைக்க வர மாரி இருக்காங்க
ஓஹோ
ஆ
ம்
பெரிபெரியங்க தா
ம்
எங்க ஸ்கூல் கொஞ்சொ ரொம்ப உள்ளு பக்கமா இருக் ஆமா ஈ பேக் இருக்கா எனக் வருவாங்க தெரிஞ்சிகுடி இது உள் பக்கமா இருக்குறதில்ல மோஸ்லி தெரியாது இல்ல
ம் ம்
இத கொஞ்சொ ஆ நாங்ளா கேன்வாசிங அது மாதிரி போவோ
ம்மா
ரொம்ப ஒஷ்டுங்க அதுல
ம்ம்
ஓம் இருக்கவே முடியாதுங்க இருக்கறல ஒரு பூரா விட்டுருவாங்க அடிக்கற வெய்லுக் அ எப்பவுமே எங்ளுக் ஏப்ரல் பாதிலயே ஸ்கூல் முடிஞ்சுரோங்க
ம் ம்
அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடு வாங்க
ம் வெயில் எல்லா இருக்காதுங்களா அந்த டைம்ல
செம்மா வெய்லுங்க வர்ஷ வர்ஷோ வெயில் அனுபவக்கிறதுனா அது நாங்க எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்சா தா இருப் அதுக்காக ஒரு பால் பப் பாருங்க கொட ஒரு பக்கோ கைல பிளவுஸ் ஒரு பக்கோ
ம்
இந்த மாரி எல்லா போட்டுக்குட்டுலா போவாங்லா வெயில்ல படக்கூடாதுன் சொல்ட்டு அது கீக்கிட்டு போக ஒரு பேக் வேற ஒரு பக்கோ
ம் ம்
நீ ஒரு பக்கோ ஒரு வேனுக்கு டெய்லி ஒரு கேன் காலையன்னா பாருங்க அவ்ளோ சுத்து
ஒ
அந்த முப்பது லிட்டர் கேன் காலியா காலியாயிடு ஒரு நாள்கு லன்ட்ச் அப்டியே சாப்ட்ரனு. ஃபுல்டே அதுவரை எங்கனா போயிட்டு உக்காட்டோனா அத நோட் பண்ணி சொல்றதுக் ஒரு ஆள் வேறங்க இவ்வ சும்மாவே சொல்ட்டு வராங்க அப்டின் சொல்ட்டு
அவ்ளோ வெய்ல்ல போறது எவ்ளோ பெரிய விஷ்யோ
ஆமா அத சொல்லியே அக்சப்ட் பண்ணலங்க இப்பலா மீம்ஸ்சுல போடுறாங்க இவ்ளவு ஒர்க் பண்ணி அவுங்ளுக்கு என்னங்க கிடைக்குது அவுங்ளே வேல ஜி அவங்களே கேன்வாிங் பண்ணி அவங்களுக்கு மரியாதையே இல்லாம போயந்தங்க
ம்
இனிமேலாச்சு இதெல்லா தடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஏதாச்சு கவர்மெண்ட் எங்கங்க அதெல்லா கண்டுக்குறாங்க அப்டியே வெட்டாதீங்கன்னு சொல்லியே தாங்க நாங்க சு ய்ட்ருந்தோ யாரு அத பாவ பாக்லயே அதுக்காக கொஞ்சோ காசு சேத்தி குடுத்தா போது அவுங்க போவாங்கன் நினைச்சிட்டு இருக்காங்க
ம் ம்
என்ன சொன்னாங்கன்னா நாங்க போனப்ப கவர்மெண்ட்ல இன்னைல இருந்து மூணு மணி வரைக்கு சுத்தாதீங்கன்னு சொன்னாங்க
ம்
ஆனா எங்க ஸ்கூல்ல ஒம்போது மணில இருந் ம் ரெண்டு மணி வரைக்கும் போயிட்டு வாங்கன்ன நடக்கற இப்டிலா ச அது போற எடல்லா நாய் வேற
ஓ
புது ஆளுங்கல்லா சும்மாவங்க உடு நாய் அதுக்காக நாங்க என்ன போற எடம்ல்லா பழகிட்டா வர முடியு அங்க எல்லா எடத்துலயு நாய் வவ்வு அப்டின்னு வரது குலைச்சு குலைச்சி காத்துட்டு இருக்குங்க
ம் ம்
ம் அதுலா தாண்டி வரு ஃபர்ஸ்ட் வர கேன்வாஸ்
ம் இந்த வருஷம்னாச்சு எதுனா கவுவர்மெண்ட்ல இருந்து மாட்ரோ வருமோ என்னமோ தெர்ல
அது அவுங்கல்லா கண்டுக்குற மாதிரி தெர்லங்ளே
புது கவர்மெண்ட் வந்துக்குது எதனா மாத்துவாங்கள
ஆமாங்க நீங்க எங்க படிச்சீங்க
நாங்க நா படிச்சது இங்கிலீஷ் மீடியோ
ஓ சேரி எப்டி பயோடேட்டு ஓஹோ செரி செரி
ம்
நா தமிழ் மீடியம் படிச்சே
ம்
அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் ல்லா இல்லைங்க எது படிச்சாலு நம்ம நாலேஜ் தா
ஆமா ஆ
ம்
நாங்க இங்கிலீஷ் மீடியம்னு படிச்சோம் பேருக்கு ஆ மணப்பாடம் பண்ற மாரி ஆய்ச்சு
ஓ நாங்க தமிழ் மிடியோ தாங்க படிச்சோ காலேஜ் வந்
ம் ம் ம் ம்
அப்பயு நாங்க இங்கிலீஷ்ல பேசிகிட்தாங்க இருக்கோ நான் மோஸ்ட்லி சஜெஸ்ட் பண்றே அவுங்க பேரண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஏ ஃப்ரெண்டு நா எவ்ளவோ சொல்லி பாத்துட்டேங்க அப்பையு கேக்காம பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேத்தி விட்டாங்க சேரி கூப்பில்ல அவங்க சேத்திக்கிட்டு டன் நா டீச்சர் ஆனதுனால இன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேங்க
ம்ம்
எங்க படிச்சாலு அதுதாங்க படிப்பு
ஆமா நம்ம டேலண்ட்ட பொறுத்துதா
என்ன இது கொஞ்சோ பிஃபோரா படிக்கிறோ அது கொஞ்ச ஆஃப்டர் தமிழ் மீடியம் தா அதனால இதுலயே படிக்கட்டு ஆ அங்க போனா திருப்பி ஒரே சிலபஸ் தா மெயின்க்கு போனா அதனால இங்கயே இதுல படிச்சுட்டு போட்டு பொறுமையானு ட்டு நா இங்கயே விட்டுட்டே நீங்க உங்களுக்கு பசங்க இருக்காங்களா
ம் இருக்காங்க ரெண்டு டாட்டர்
ஒ ஓகே ஓகே அவங்கள என்ன படிக்க வச்சிங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா
அவங்களு தமிழ் மிடியோ தா படிச்சாங்க
ஓஹோ ஓகே ஓகே சூப்பர் சிருக்காங்க ம் காலேஜ்ல படிச்சிட்டாங்களா
ஆ முச்சிட்டாங்க
ஓஹோ அப்ப இப்ப என்ன பண்றா
அதா ஒருத்தவங்க டீச்சரா இருக்காங்க
ம்ம்
இன்னொருத்தவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க
ஓ சூப்பர் சூப்பர் அப்ப படிச்சு எல்லா முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்ருக்காங்க
ம் ம்
பரவால்ல பாத்தீங்களா அதேதா சொல்றே தமிழ் மீடியோ பச்சாலு எங்க வேணாலு போலா
நான்தா
ஓகே உஷரு புரியறது இல்ல என்னன்னா பந்தா காட்டணுன்றதுக்காக ஒரு பெரிய ஸ்கூல்ல இருந்து சேத்
ஆ ஆமா ஆமா காசு தா செலவு ஆவுது அங்க போயி
அது மட்டுல்ல அந்த பசங்கதா எவ்ளோ டார்ச்சரு எவ்ளோ கஷ்டோனுட்டு அவுங்காங்க குடுப்பாங்கங்க புக்ஸு
ம் ம்
அவ்ளோத்தையு எல்லாத்தையு முடிக்கணுங்க அவ்ளோ
புக் எடுத்துன்னு போனோ
ஆமாங்க
வீட்ல வந்து எவ்ளோ ஓம் ஒர்க் பண்ணனு
அவங்க வெய்ட்டுக்கு மேல இருக்குங்க இப்பெல்லா புக் ஸு இப்ப நா டீச்சரா இருக்கேன்னா அ பசங்களுக் நா பாத்து பாத் க்கு குடுக்குறாங்க இந்த ஒர்க்கு இன்னைக்கு இல்லைன்னா அத எத்து வச்சிருவாங்க எது ஒர்க்கோ அத தருப்ப த்திய குடுத்து வச்சுட்டு இவங்க அப்டியே இப்பயே படிச்சி இப்பயே கலெக்டரே இல்ல டாக்டர் அவுற மாரியே ஒரு தாட்ல இந்த க்கறாங்கமா
அது கூட எதனா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கள இவங்க மட்டு கம்மியா குடுக்கிறாங்க
ஆ அப்படிலா இல்லைங்க என்ன ஒர்க் இருக்கோ அத மட்டுந்தாங்க குடுப்பே
ம்
எக்ஸ்ட்ரா ஒரு புக்கை மட்டு படிக்கும் அதாவது இன்னைக்கு நா தமிழ் இங்கிலிஷ் படிக்கிறதுக்கு குடுக்குறேன்னா ஹோம் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா குடுப்பே வீட்ல உக்காந்துட்டு அவ அதா பேரண்ட்ஸ் எதனா சொல்லி குடுக்கட்டு அப்டின்ற ஒரு குடுத்துருவோ இப்ப டூ டேஸ் லீவ்னா அதுக்கேத்தற மாரி ஹோம் ஒர்க் குடுத்துருவோ நாங்
ம்
தி மட்டு முடிச்சுட்டு வந்துருங்க அப்டின்னுட்டு
ம் ம்
அதனால அவங்க அத செய்யவே கரெக்டா இருக்கு
ஆமா
மத்த ஒர்க்கிங் டேஸ்ல குடுத்தோனா டூ டூ சப்ஜெக்ட் ட்டு ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஓரல்க்கு கண்டிப்பா குடுத்துடுவோ
ம்
இப்போ த்ரீ டேஸ் லீவுங்க எங்க ஸ்கூல்ல
ஓ பரவால்லைங்ளே
ஆ நாலு சப்ஜெக்ட் அந்த மாரி குடுத்து அனுப்ச்சுட்டோ அவங்க வந்து ஒரு மே ஏக்குவே அவங்களுக்கு கரெக்டாருக்
ம் ம்
ம் எங்க ஸ்கூல்ல லாஸ்ட் டைம் எங்கிட்ட படிச்ச பசங்களே இப்ப வராங்கங்க
ம் ம் ம்
புதுசா நாலு பசங்க சேந்திருக்காங்க சுத்தோங்க
ஆ
கர்சிவ் ஹேண்ட்ரைட்டிங்னா என்னன்னே தெரிலைங்க அந்த நாலு டீச்ச இம்ப்ரூவ் பண்றதுங்ளா என்ன
ம்
அந்த நாலு பேர் கிட்ட தனியா உரையாடவே சரியா இருக்குங்க
ம் இந்த லாஸ்ட் இயர் மேனேஜ்மெண்ட் சரியில்ல போலருக்
இல்லைங்க
ம்
து வேற ஸ்கூல்லருந்து வந்திருக்காங்க நாலு பேரு அவங்களுக்கு அந்த இது சொல்லி தந்தது கரெக்டா சொல்லி தரக்காணோ
ஓ அதா மேனேஜ்மெண்ட் அங்க
அவங்களோட ஸ்கூல்ல தெரியல நார்மல் லெட்டர் எழுத சொன்னா எழுதிறாங்க கர்சிவ் ரைட் ம் திக்கி தெனரி பண்றா
ம்
அது கொஞ்ச கஷ்டமா இருக்கு எல்லாரோட ஈக்குவலா முடிச்சாதா நம்ம கிளாஸ் முடிக்க முடியு
ஆமா
அப்ற அந்த ரைட்டிங் பாக்க மட்டு கொஞ்ச கஷ்டமா
ம் ம்
இதுல வேற நடுவுல நடுவுல இன்ஃபெக்ஷன் வேற வருவாங்க ம் எதனா ஒன்னு செய்ல நம்மளதான கேப்பாங்க
ம் ம்
அதா நம்ம இப்பயே ஃபஸ்லந்தே சொல்லிர்லான்ட்டு நா சொல்லிட்டேங்க இந்த பசங்க லீவுலதா வந்தாங்க அ கொஞ்சொ ட்ரை பண்ணாதா பண்ண முடியு இல்லன்னா வீட்ல பேசுவாங்க அப்டின்னு சொல்லி நானே சொல்லிட்டே
ம்
ம் அப்புற செரி ஆ சரிங்க ஓகேங்க பா ஆ வச்சிர் ம்